ஹலோ வணக்கம்
ஆ வணக்கம் மேம்
எப்டி இருக்கீங்க
ஆ அயம் ஃபைன் நீங்க மேம்
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு எப்டி போகுது
எல்லா நல்லா போது மேம் நா ஒர்க் பண்ணிட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க மேம்
சூப்பர் நா ப இ ஒர்க் பண்ணல நான் வீட்ல தா இருக்கே
ம் சரி ஓக்
ஆ என்ன சாப்ட்டீங்க நீங்க
நா இன்னு மார்னிங் சாப்புட்ல மேம் இனிமே தா மேம் சாப்புட்னு
நா வந்து பொங்கல் ஏ ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்ல ஃபாஸ்டிங்கா
இல்ல இல்ல இல்ல கொஞ்ச ஒர்க் இஷ்யுவா வெளில வந்தே சோ அதனால சாப்புட்ல மேம்
செரி செரி செரி ஆ இப்போ சாப்புடாம உங்களால ஒர்க் பண்ண முடியுமா ஸ்டாமினா இருக்குமா உங்ககிட்ட
கண்டிப்பா ஸ்டாமினா இல்லாம எப்டி கண்டிப்பா இருக்கும் மேம் அதலா
ஓகே ஓகே அப்றோ என்ன உங்களுக்கு புக்ஸ் எல்லா நெறைய படிக்க பிடிக்குமா என்ன மாரி புக்ஸ் பிடிக்கு
ஆ எனக்கு வந்து இந்த பாரதியார் புக்ஸ்லா ரொம்ப புடிக்கு படிக்கிறது ரொம்ப புடிக்கு
சூப்பர் பாரதியாருக்கு நீங்க பாரதியாரோட மிகப்பெரிய ரசிகனா
ரசிகன் இல்ல அவரோட அந்த கவித அந்த உச்சரிப்பு லைன் எல்லாமே எனக்கு ரொம்ப புடிக்கும் மேம் ஸோ அதனால தா அவர்ஸ் அப்பலேருந்தே புடிக்கு
அவரோடைய மைய கருத்துனா நீங்க எத சொல்லுவீங்க அவர் வந்து இத இததா மையமா வச்சு கவிதை எழுதுறாரு இது இதெல்லா அவரு ரொம்ப புடிச்சிருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க
மேம் அது வந்து அவரோட எ எப்டி சொல்றது இந்த பெண்களுக்காக எழுதிருக்காரு
நல்ல விஷ்யோ
பெண்களுக்காக நல்ல ஒரு கருத்தா அந்த மாறி ஒரு பாயிண்ட்டு எழுதியிருக்காரு அப்பறோ வந்து பொது மக்களுக்காகவு ஒரு நல்ல ஒரு கருத்தான பாயிண்ட் எழுத்திருக்காரு எவ்ளோ விஷ்யோ எவ்ளோ எழுதிருக்காரு மேம் இப்ப சரியா ஞாபகம் இல்ல நா லாஸ்ட் மந்த் படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆ எல்லாத்தையு பத்தியுமே ஒரு கவி எல்லாத்தை பத்தியுமே அவரு சூப்பரா பண்ணிருக்காரு மேம்
ஓகே அவரு பா நீங்க படிச்சு அதுல இருந்து ச்ச அவரு இந்த மாதிரி சொல்லிருக்கிறாரு நாம்ப வந்து அவரு அவர பின்பற்றலாம்னு நீங்க எதாச்சு இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே அவரு வந்து பெண் விடுதலை பெண் கல்வி அந்த மாறிலா
பெண்கள்க் ஓகே மேம் பட் நம்பள்க்கு ரொம்ப அதெல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல சேரி நம்ம ஃப்ரீய இருக்குற டைம்ல புத்தக படிக்கிறது சேரி ஒரு இங்லீஷ் இங்கிலீஷு பட் நம்மளோட ஸ்கில்ஸ்ஸ அவரேஜ் பண்றதுக்காக தான மேம் மெய்னா ஆக்சுவலி
நல்ல விஷ்யோ ரொம்ப நல்ல விஷ்யோ
சேரி நீங்க என்ன வாங்குனி ஏதாச்சு புத்தக இந்த மாறி ஏதாச்சுத்தே படிப்பீங்களா
து புக்ஸ் படிப்பே பட் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாறி தா ஸ்கூல் புக்கு இல்ல என்னுடைய சப்ஜெக்ட் ஓரியன்டெட் புக்கு எடுத்தா எனக்
ஏதாச்சி மேம் ஏதாச்சி இது அட்டென் பண்ணலாம்ல மேம் டி என் பி எஸ் சி அந்த மாறி
டி என் பி சி நாலா நறையா காம்புடேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு ஆ உக்காந்துட்டு இருக்கே காம்படேட்டிவ் எக்ஸாம்காக தா ஒரு வேலைய ரிசைன் பண்ணிட்டு படிக்கலாம்னு தா வந்தே ஆனா புக் எடுத்தா படிப்பே ஏற மாட்டேங்குது ஆனா வேலைக்கு போறப்ப படிக்கணு படிக்கணு அந்த வெறி வருது வேலைய ஊட்டுட்டு வந்ததுக்கு அப்றோ வெறி எங்க போச்சுன்னே தெரியல
இப்ப தெரியு எவ்ளோ ஒரு டென்ஷனா இருக்குன்னு
இல்ல நா ப்ரைவேட்லயு ஒர்க் பண்ணிருக்கே
ஆ ஓகே ஓகே
ஆனா ப்ரைவேட்லயு ஒர்க் பண்ணிருக்கேன் அ எப்
இப்பயு அந்த அளவுக்கே இருக்காதில்ல
ஆமா ஒர்க் ப்ரெஷரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு நாம சேரி நம்ப படிச்சது கவர்மெண்ட்டுக்கு தா சேரி அது கவர்மெண்ட் ஜாப்ல நம்ப எப்பயாச்சு எப்படியாச்சு உள்ள போகணு அது தா நம்ம ஃப்யூச்சரு கோலா இருக்கு க்கணும்னு நா இது பண்றே
ம் ம்
இல்ல எனக்கே நல்லா தெரியுது இன்னு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு இப்ப நா வந்து
நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அ கவர்மெண்ட்
எனக்கு எல்லாமே புரியுது பட் மேரேஜுக்கு முன்னாடினா எனக்கு நெறையா டைம் இருக் எந்த கமிட்மெண்ட் இருக்காது எந்த ஒர்க் இருக்காது ஆமா மேரிடுக்கு அப்றோ ரெண்டு பசங்க அப்றோ புக் எடுத்து தா ஒரு பத்து நிமிஷோ படிக்கலா ஒரு அரைமணி நேரோ படிக்கலா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷோ கூட அதுக்கு அப்றோ டைம் ஆய்டுச்சுன்னு டிஃபன் பண்றது ஐயோ பசங்க வந்துருவாங்களே என்ன சாப்பாடு பண்ணனு ஸ்நாக்ஸ் என்ன பண்றது நைட்டுக்கு இது இருக்கா இது இல்லையா நாளைக்கு காலைல செய்றதுக்கு காய் இருக்கா இல்லையான்னு பால்
ம்
யோசன அப்டியே போகுது
அப்படி அப்படி என்ன
பட் உங்களுக்கு எல்லா அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்காதில்ல
ம் இருக்காதுதா பட்
ஆனா வேற மாதிரி ஏதாச்சு ப்ரெஷர் இருக்கு
ம் சின்ன சின்ன ப்ரெஷ்சர் இருக்கு வேற ஒன்னு இல்ல
ஆ ஆமா ஆமா உண்மதா
அப்றோ எப்டி மேம் ஃபேமிலி டூர் எல்லா போயிருக்கீங்களா
ஃபேமிலி டூரா அ போவோம்ப்பா போவொ ஆனா இந்த சம்மருக்கு எங்கயு போல
ஏ மேம் எங்கனாலு போலால்ல கிளைமெட் நல்லா இருக்கு இதுக்கப்றோ ஃபுல்லா வெயிலா அடிக்க போது நீங்க முன்னாடியே போயிட்டு வந்திருக்கலா
ஆமா போனு இனிமே தா போனு போன சம்மர்லா செம என்ஜாய்மென்ட்னா என்ஜாய்மெண்ட் அப் அப்டி ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஏன்னா போன சம்மர் வந்து வந்து நெறைய வெயில் அடிச்சத விட மழை நெறைய வந்துச்சு
ஓ
இந்த சம்மர் சொல்லல போன போன வருஷோ வெயில்
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே
இப்போ வந்து எங்கள் ஊர் சுத்தி இருக்கற எங்கல்லா அருவி கொட்டுதோ எங்கெல்லா தண்ணி வருதோ
போனீங்களா அந்த அருவி இருக்க சைடு போலயே அப்போ
ஆ சொல்லுங்க
நீங்க அந்த அருவில்லா இருக்குபோல அந்த சைடு போலயா நீங்களா தமிழ்நாட்ல
நா எங்க தமிழ்நாட் சைட்லா நா போலங்க எ எ ஊர சுத்தி
ஓ உங்க சுத்தியே அருவி தா
ஊர சுத்தின் சொல்ல முடியாது வள
ஓகே ஓகே ஒன்னு ரெண்டு இருந்தாலே சிறப்பான ஒர்
பெரிய விஷ்யோ தான அதனால எங்கெல்லா இருக் கோ அங்கெல்லா நா வந்து மழ வந்துச்சு தண்ணி வருதுன்னா போனு உடனே கடக்கடனு ஆள சேத்து குடு குடு ஓடிடுவோ நாங்க
ஓகே ஓகே சூப்பர் ம
நல்ல தண்ணில நல்லா என்ஜாய் பண்ணோ
மேம் என்ன மேம் படிச்சிருக்கீங்க நீங்க உங்க குவாலிஃபிகேஷன் மேம் ஓ அவ்ளதா படிச்சிருக்கீங்களா மேம் சரி உங்க காலேஜ் லைஃப்லா எப்டி போச்சி கு மேம்
நா காலேஜ் வந்து டிப்ளமோ தா படிச்ச
ம்
காலேஜ்லா சூப்பரா போச்சு நல்லா நாங்க அதாவது நா ஸ்கூல் படிக்கிற வரிமே கேர்ள்ஸ் ஸ்கூல் தா ஒ ஆமா நா ஒன் ஃபிஃப்து கோயெடு அப்றோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூலு அதுக்கு அப்றோ டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்ஸ் டூ இயர்ஸு
ஆ
டூ இயர்ஸ் அது வந்து கோயெடு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதாவது கல்யாண ஆனவங்க கல்யாண ஆகாதவங்க ஃப்ரெஷ்ஷரு எல்லாருமே ஆமா நல்ல அனுபவமா இருக்கு ஜோக்கா இருக்கு
ம்
ம் கல்யாணம் ஆன அண்ணாங்களு வருவாங்க அ நல்லாருக்கு வருவாங்க பஸ்ல சா அதெல்லா அவுங்க எப்டி வருவாங்க சு கொண்ட தா போடணு கொண்டல்லா போட்டு சாட்டு சாட்டு அதுகிதுன்னு
கைல எடுத்துட்டு கெளம்பணு சமையல் நல்லா சமைப்பீங்களா மேம் நீங்க
ஆ ஓரளவுக்கு நல்லா சமைப் ப வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே நல்லா சமைப்ப
னோ நான்வெஜ்ல என்ன நல்லா சமைப்பீங்க ரெண்டு தத்துவ எதனா
எல்லாமே மோஸ்ட்லி நல்லாருக்கு வெஜ்ஜிலனா எல்லாமே நல்
ட உங்களுக்கே தெரியுல இப்ப சாம்பாரு அந்த மாரி எது நல்லா பண்ணுவீங்க
வெஜ்ஜுன்னா நான் வந்து காராமணி பிரியாணி கான் பிரியாணி அதுக்கு அப்றோ இந்த கொண்ட கடல கருப்பு கொண்ட கடல பிரியாணி
ஆ
ஆ அதுல பிரியாணி எல்லா டேஸ்ட்டா இருக்கு நல்லா பண்ணுவே நான்வெஜ்லயும் எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பண்ணுவேன்
அசத்துரிங்க போலியே விட்டுர்ந்த
ரொம்பல்லா நல்லா பண்ணுவேன் பட் என்ன என்ன விட எங்க வீட்டுக்கார் நல்லா பண்ணுவரு
ஓ சூப்பர் மேம் அப்ப நீங்க வந்து பிளஸ்டு மேம் நீங்க
ஆமா அவரு நெறைய என்ன சொல்றது நெறைய இந்த சட்னி வெரைட்டில நெறைய பண்ணுவாரு அவர் வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியரு ஆமா மா அவர் நெறைய இந்த சட்னி வெரைட்டிலா நல்லா பண்ணுவாரு
ஓ சப்பர் மேம் குடுத்து வெச்சுங்க போங்க நீங்க அப்போ
க்க வந்து ஷேரிங் தான் நான் தோச சுட்டேன்னா அவர் சட்னி அரைப்பாரு இல்ல நான் அவர் தோச சுட்டார்ருன்னா நான் செட்னி அரைப்பேன்
ஆ
இது எல்லா நேரமும் இப்டி போகன்னு சொல்ல முடியாது எப்பாயச்சு ஈவினிங் நைட்டு சமயம் டின்னருக்கு இந்த மாரி போகும் காலையில எல் ஃபுல்லும் நான் தான் பாப்பேன்
சூப்பர் மேம் ஆனா வந்து ரொம்ப கஷ்டம் மேம் காலைல வேல பாத்துட்டு பாத்திரம் தேய்சிட்டு ஒர்க்க கிளம்பி போறது பசங்கள கிளத்தி ஸ்கூல் அனு விட்டு எவ்ளோ பிர்ஷர் பேரண்ட் அம்மாவா இருக்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமான வி
ஆ ஆமா ஆமா இன்னொன்னு நாம ஏதாச்சு புது டிஃப்ரெண்ட்டா செஞ்சோன்னா அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது செஞ்ச வேலையே செய்யறப்ப கொஞ்ச வந்து வந்து கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் கடுப்பா தா இருக்கு ஆனா
செரி விடுங்க பாத்துக்கலா வேற என்ன பண்றது இதுக்கு அப்றோ லைப் அப்டியே போச்சுனா அப்புற என்ன பண்றது அப்டியேதா நம்ம போய் ஆன
அப்டிதான் போய் ஆகணும் ஆனா நம்ம இப்ப சொல்றோமே ஆனா நம்ம மூ த்தாயிர்கள் என்ன அந்த காலத்துல டிவி இல்ல ரேடியோ இல்ல அவங்கலு நிலத்துக்கு போவாங்க அதே வேலைதா செ செய்வாங்க களி அந்த மாரி தான் செய்வா அவங்களுக்குல்லா போர் அடிச்சிருக்காதா
போர் அடிக்காம எப்டி மேம் அதெல்லாம் வந்து இருக்காது அவங்க வந்து எப்டி சொ இதெல்லா இல்லவே இல்ல ஒரு இல்லாத விஷயத்துக்கு அவங்க ஏன் ஒரு இது க்கே சிந்திக்க போறாங்க இல்லாத விஷயத்துக்கு அவங்க‌ ஏன் சிந்திக்கணு ஆ அது அவங்களோட ஒர்க் ஃபார்மரு ஃபுள்ளா அவங்களா தொழிலேதான் இருக்கங்க அப்டி கிடையாது இந்த வேல கிடைச்சாலும் போவாங்க எந்த சாப்பாடு இந்த இப்ப இரு பசங்க நான்வெஜ் அது இருந்தாதா சாப்டுவே டிவி போட்டாதான் சாப்டுவேன் சின்ன சின்ன கொழந்தைங்களா தேவயில்லாத ஃபுட்டு ஒடம்புக்கு கெடுக்க வேண்டிய ஃபுட்டு அதுல
பரவாயில்ல நீங்க இந்த இந்த மாரி சொல்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது
ஆமா மேம் ஏனாச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன் மேம் இப்போ இருக்குற ஜென்ரேஷனில் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு கரெக்டா வந்து ஃபுட்டு வந்து எப்டி சொல்றதுன்னா இந்த பழைய கஞ்சி கூழு இதெல்லாம் யாரும் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டறாங்க அவாய்ட் பண்றாங்க ஏனா வந்து அதல்ல அவங்க தெரியல அத பத்தி அத ஊட்ட
அரும
தெர்ல ஏன்னா நம்ம வீட்ல அது வந்து ரெகுலராவே வந்து கூழ்ல்லா வந்து ரெகுலாவே இருக்குது அப்பா வந்து ஃபார்மரு சோ அதுன்னா அது ரெகுலரா வந்து வீட்ல இருக்கறது ரெண்டு பேருமே அது ரெகுலராவே நம்ம வீட்ல இருக்கு நம்மளா அது குடுத்து வச்சது அது வந்து அவங்களுக்கு தெரியல
ஆமா அதோடைய சத் த்து தெரியல அதுல இருக்குற மருத்துவ நன்மையு தெரியலல்ல
அ அதால அது வந்து ஒரு ரொம்போ ஒரு எப்பிடி சொல்த்து ஸ்டாமினா நம்மளுக்கு அதிகமாருக்கு வெயில்ல அவ்ளோவு வேல செய்யும்போது ஆனா வெயில்லே தெரியாது சூப்பரா நம்மளு ஃபார்மர் தான நம்புளு எளங்கி வேல செய்யுறோ
அப்போ உங்க வீட்ல நல்லா இருக்குல்ல ஃபிரெஷ்ஷா வெஜிடபிள்ஸு நல்லா
வெஜிடேபிள்லா நம்ம இதுல வந்து எதுவு நெல்லு எல்லாமே நெற்மணிக்கல் தா
ஓகே ஓகே ஆனா நான் ஒரு அரிசி வாங்குறே அவுங்க நா வந்து என்ன அரிசி வாங்குகுறேன்னா கைக்குத்தல் அரிசி தா வாங்குறே ஆமா ஆனா அது ஒ அ அ அ ஒ சி நா ஒரு சிப்பா அப்பிடியே வாங்கிட்டே கடையில சொல்லி கை குத்தல் அரிசின்னு அது உண்மையான கை கூத்தல் அரிசியா இல்லையா நா எப்பிடி கண்டுபுடிக்கிறது
இல்ல மேம் அந்த அரிசி உள்ள கொஞ்சோ பொடி பொடி இருக்கு பாத்தாலே தெரியு இடி இடிச்சல் அரிசி வந்து பாத்தாலே தெரியு இது குத்தி உடைக்கிறதுனால அது பொடிசலாருக்கு நம்ம ஆக்சுவலி நார்மல் வெயில்லா பாக்கறது தெரியு டிஃப்ரெண்ட் தெரியு பாருங்க நொய் அரிசி நீங் வாங்கி பாருங்க
ஆனா இது கொஞ்சோ முழுசு முழுசா அப்பிடி தா இருக்கு
அப்படிதா இருக்கு ஏனாச்செரி வேக வச்சு பண்றாங்கள அது
ஓ
செரி மேம் நம்மளுக்கு குடுத்த குடுத்த டைம் வந்து காலாவதி ஆயிப்பட்டது நன்றி வணக்கோ மேம் செரி ஓகே ஓகே லைன்லே வாங்க லைன்லயே வாங்க நா கால் பண்றே ஆ கால்